நல்லா இருக்கீங்ளா
இருக்கேன் என்ன செய்திகள்
சிறப்பு செய்திகள் நீங்க
சிறப்பு செய்திகள் டூர் போலாம் மா இந்த வர்ற வாரத்துல
அதுக்குதா நானு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கே
உம்
பணம் கொஞ்சோ போதிய அளவுல இல்ல
ஆ பைனான்ஸ் ப்ராப்ளமா இருக்கு மாச கடைசியா இருக் கு
ஆமா பணம் கொஞ்ச கம்மியா இருக் கிறதுனால கொஞ்ச அத வந்து ஏற் பாடு பண்ணிக்கிட்டு
ஆஹ்
அதா அடுத் த்த வார ஸ்கூலும் தொறந்துருவாங்க பள்ளிக்கூடம் தொறந்தோன்ன போகலான்னு ஒரு ஐடியால இருக்கே அத குளிர் பிரத-பிரதேசமா போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு
ஆ ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் இப்ப சீசன் தா
அஹ் மலர் கண்காட்சி வேற போட்டிருக்காங்க போல மல-மலர் கண்காட்சி அதான் அங்க போலானுருக்கேன்
ஆஹ்
மலர் கண்காட்சி போடுவாங்க
ஆஹ்
அதா போட்ருக்காங்க போல இன்னு ஒரு-ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் போல
ஆஹ்
அதான் அங்க போய் பாத்துட்டு வருவோ அங்க இப்ப புது புது எடம் எல்லாம் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு
கிராமப்பகுதியல்லா நெறைய இருக் கே
ஆ அங்கே ஒரு அ நல்ல பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோவில் இருக்கா
உஹம் உஹம்
அது வந்து கொழந்தை இல்லாதவங்கல்லா போனா உடனே அஹ் நல்லது நடக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
ஆஹ்
அஹ் என்னோட தோழி ஒருத்தி கேட்டுகிட்டுடிருந்தா அங்க போறதுக்கு எப்டி போகலா என்னான்ட்டு
இது என்ன அப்புடியே போகும்போது
ஆமா அதனால அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த கோவிலுக் ங்க போகலான்னு ஒரு ஐடியால இருக்கே
ஆ ஆ
ஆஹ் பாப்போம் எப்புடி கால சூழ்நிலை எப்பிடி மாறுது என்னன்னு தெரியல
ஆஹ்
அதான் அங்க பாத்துட்டுதா போகணும் அப்டியே அங்க போனா ஏதோ முருகன் கோவில் சுற்றுலா போனதே மைல எண்ணங்கள் அதிகமா இருக்கு
உஹம்
அஹ் அது மாரி நீ அது இங்க பக்கத்திலேயே ஒரு மாரியம்மர் தாதி இருக்கு அதுவும் போலான ஒரு ஐ ய்யா
உஹம்
வாய்ப்பு இருந்தா எல்லா இடமு சுத்தி பாக்கணும்
போகலா போகலா கோயிலுக்கு போயிட்டு விட்டு கூட அங்க நீங்க அந்த மலைப்பகுதிக்கு போகலா உஹம் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு இந்த மலை பகுதி
ஆஹ்
நல்ல பேமஸ்ஸானாமுருகன் கோயில்
நீங்க போய்ர்க்கீங்களா
நா போக கோயிலுக்கு அடிவாரம் வரைக்கு தான் போயிருக்கோம் கோயிலுக்குள்ள மேல ஏ மேல மேல ஏ இல்ல மழ ஏறல ம் அ ஃப்ரெண்டு நானும் போனோம் அவங்க அப்பா தவறிட்டாரு அவங்கனால மேல மலையல போய் மலை மலைக்கு மேல போல அ கீழ வரைக்கு நின்னு பாத்துட்டு வந்துட்டோம் ம்
வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க அதெல்லாம்
போகலாம் போகலாம் நான் அதுவரைக்கும் என மேல பேய் மழய பாத்ததில்ல கீழ அடிவாரம் வரைக்கும் போயிருக்கான் அந்த கோயிலுக்கு
உஹ
மேல அதுவரைக்கும் போய் பாத் நேத்து டவுன் குள்ள போல ம்
அது வந்து விடியல் காலையில போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த அந்த ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் வந்து அழகழகான சிறிய பூக்கள் அந்த இயற் இ்யற்கை வந்து அவ்ளோ ஒரு அழகா இருக்கு அந்த பனி அந்த இயற்கையோட சூழல் அந்த மேல ஏறுறது கீழ இரு வந்து மேல ஏறுறது எல்லாம் அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்கும்
ம்
நீங்க அதெல்லாம் வந்து நைட்டு டைம் இரவு நேரத்துல போனீங்கன்னா அதை நம்ம ரசிக்க முடியாது
உம் உம்
அதனால விடியல் காலையில போனீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த அந்த பாக்கறதுக்கே கண்ணுக்கு அவ்ளோ ஒரு குளர்ச்சியா இரு
படி ஏர்றதும் உமக்கு ஒரு கலைப்பு தெரியாது
உம்
பத்து மணிக்கு மேலனா கொஞ்ச வெயில் வந்துடும் கொஞ்சம் கலைப்பா இருக்கும் அதுக்கு மின்னாடி முந்திக்கிட்டோம்னா அந்- த ஒன் ஞ
இல்ல இது படி ஏறுது படி ஏறுறது இது மாதிரி இருக்காது ரோட நல்ல தரைப்பகுதியா தா இருக்கு ஆனா மேல ஏறணும் கீழருந்து மேல ஏற்றது அந்த ஏறுறதுற ரெண்டு சைடு அவ்ளோ ஒரு அழகா இருக்கும்
உம்
ங்க எடையிலே காட்டுருமைகள் கூட நறயா பாக்கலா யானைகள் பாக்கலா புலிகள் பாக்கலம் எல்லா வாய்ப்புருந்துச்சுன்னா நமக்கு நமக்குன்னு ஒரு வாய்ப்புருந்துச்சுன்னா பாக்கலா இப்ப அதுறந்து உலா வருதுன் சொல்லி தகவல் கூட வருது
ஹம் ம்
பாக்குறதுன்னா பாக்கலா
உம்
அம்ளோட நேரத்த பொறுத்து அ
ஆமா நம்ம ஒஞ்ச கேர்புல்லாதா இருணும் அப்புன்னா உம்
உஹம் அத பரி நம்ப போறப்ப கார் எடுத்துட்டு போகும்போது நல்ல கார் வந்து நல்ல ஓட்ட தெரிந்த ஆள் அட ஆள் வந்துனு கண்டிப்பா தேவ ஆமா இல்ல ஓட்டுநரு புதுசா இருந்து நம் நா அவங்கள அழச்சிட்டு போனும்னா ரொம்ப செரம்ம அதனல நல்ல ஓட்டுநர் வந்து ஆமா பல வருடம் வந்து பழக்கப்பட்ட ஓட்டுநரா இரு
உம்
இருக்கும்போதுதான் ந்தமழயில் லஏறும்போது நமக்கு கொஞ்ச பயம் இல் நமநால்
ஆம்மா ஆம்மா ஆமா எந்த எடத்துல ஸ்பீடா போனா அந்த எடத்துல அம்மா ஆஹ்
ப்பா அவ்ளோ ஒரு அழ தருக்கு அதல்லா நம்பவ அந்த இடம்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணு ஏன் நம்ம வந்து புதுசா நம்ப ஓர எடத்துக் போம்போது நமக்கு இந்த எடத்துல இன்ன இட இருக்குங்குறது தெரியாது அதே ஒரு நல்ல தெரிந்த ஓட்டுநர நம் ப்பஅழச்சுட்டு போனோம்னா
உஹம்
அவுங்க சொல்ல சொல்ல நம்மளு அந்த இடத் த்தபாத்
உம் இல்ல அவங்களுக்கே தெரியும் நீங்க எந்தெந்த இடத்த பா அப்டிங்கற மாரி அவங்க சொல்லுவாங்க உம் இல்லைன்ன சம்மா ஏதாவ கடமைக்கு ஓட்டிட்டு போ போற மாரி போயிட்ருப்பாங்க நம்மளும் கூட போ வேண்டியது
உம் அதுவு இந்த ஜூன் மாதோ ஜூலை மாதம்லா வந்து பிளம்ஸ் பழங்கள்லா நெறைய காய்ச்சிருக்கும்
உம் உம்
நம்ம இயற்கையாவே அது வந்து நமக்கு இங்க நம்ம ஊர்ல வந்து அந்த பழங்கள்லா கெடைக்கிறது ரொம்ப அரிதா இருக் க்கும் அங்க திரும்புன எடம்லா பழங்கள் காச்சிருக்கோம்
அந்த வெளிநாட்டு பழங்கள்ல்லாம் கிடைக்கும் ஆ வெளிநாட்ல கிடைக்கிற சில பழங்கள்லா இங்கயே வாங்கலான்னு ந்த மாரி ஆனா குறவா கெடைக்கும் ஆனா அது அங்கதான் கெடைக்கும் மலைப்பகுதியில தான் அதிகமா கெடைக்கும்
ஆமா அது வந்து நம்ம டைரக்டா நம்ம சாதாரணமா ஒரு ஹ் தரையில நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம கூட ஈஸியா பறிச்சு சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பழங்கள் எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கும்
உம் உம்
அஹ் இடமே வந்து ஒரு ரம்மியமா இருக்கும் பாக்க பாக்க பாத்து கொண்டே இருக்கணும் போல அப்படி தோணும்
உம்
நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அத வந்து தவற விடாம கண்டிப்பா போயிட்டு வாங்க
பாப்போ பாப்போ இதுவரைக்கும் போனதுல்ல ஆனா அதுக்கான முயற்சியிலயு நம்ம எடுத்துக்கிட்டதுல பார்போம் அந்த ஒரு சான் கெடச்சா பாப்போம்
இப்ப என்ன இந்த இந்த மாதம் முடிஞ்சு அடுத்தது இந்த மாதத் த்துல இருந்து இந்த பேரிக்காய் பழோன்னு சொல்வாங்க பேரிக் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காய்க் க்கு அதெல்லா இப்போதா சீசன் அது
ஆமா ஆ ஜூன் ஜூலை ஆமா ஜூன் ஜூலைலதா அது வெளியாவு அது
ஆமா இப்பெல்லாம் காய்சிருக்கும் ஒரு பிஞ்சா இருக்கும் அடுத்த மாசம்லாம் நல்ல காய் வந்து பெருசாயிருக்கும் அதெல்லா அங்க வந் க்கிற அது மாரி நம்ம எப்டி இந்த பிளம்ஸ் எல்லா நேரடியா பறிச்சு சாப்பிடுறோமோ அது மாரி இந்த பேரிக்கா எல்லா நேரடியா பறிச்சு சாப்பிடலாம் அந்த அளவு க்கு நறிய கா வெச்சியிருக்கோ டேஸ்ட்டும் அந்த சுவையே அதோட சுவை தனியா இருக்கனும் இப்போ டேரக்டா மரத்தல இருந்து பறிச்சு சாப்பிடுறதோட சுவையே தனிதான்
நாமமா
அது மாரி இன்னொரு பழம் பீச் பழனோம்னு இருக்கும்
உம்
பிச்சினு சொல்லுவாங்க அது வந்து அந்த மலைப்பிரதேசல இருக்கும்
அதுவுமே நேரிய காய்ச்சியிருக்கும் இது மூணுமே அங்க நல்லா ஹா.... பிரபலமா இருக்கும் பிரபலமான ஒரு பழங்கள்
ம் ம்
வாய்ப்பு இருந்துச்சு
ஆர்கானிக் ஆ பழங்கள்லாம் ஆர்கானிக் முறைப்படி தான் இருக்கும்
ஆமா இயற்கையாவே காய்கறதா அப்புறம் நம்ம நேரடியாவே பறிச்சு சாப்பிடறதுன்னா கண்டிப்பா அது ரொம் ரொம்ப ஒடம்புக்கும் நல்லது
உம் இப்ப எல்லாம் படத்திலேலாம் நிறைய பேரு ஆஹ் நல்லது போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் ம்
படத்துல என்ன சொல்ல வந்தீங்க படத்துல
பழத்துல சம்பேருல ரசாயனங்கலாம் இப்ப கறக்க ஆரம்பிச்சுட்டாங்க காய் அரகாய் எல்லாம் வந்துரும் பவுடர் போட்டு அந்த மாரிலாம் பழுக்க வைக்கிறாங்க இது இயற்கையாக கிடைக்குதுன்னா மக் மக்கள் வாங்கி சாப்பிட தான் செய்வாங்க ம்ம்
இல்ல இது நம்ம வாங்கி சாப்படுறதுக்கே இல்ல சாதாரணமா ரோட்லயே காய்ச்சியிருக்கோம் பழம்
ம்
சாதாரணமா ஒரு இறங்கி ஒரு ரோட்டுல நிக்கிறோம்னா அதேமாரி காய்ச்சியிருக்கும் அழகா பறிச்சு சாப்பிடலாம் அது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க சாவே எடுத்துக்கங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அங்க வந்து அஹ் காய்ப்பு அதிகமாவும் இருக்கும் அது என்ன பண்றதுன்னே தெரியாம வேஸ்ட்டாவும் போகும்
ஆமா பழோ மரத்துல ஆமா மரத்துல இருக்கிற வரைக்கும்தா மர த்த விட்டு கீழே வந்துட்டு கீழே உழுந்துட்டாலே அது வேஸ்ட்தா அது உம் வேஸ்டாதா போகணு வேஸ்டா ஏன் போ சேரி நல்லது போயிட்டு வருவோ போயிட்டு வருவோ சான்ஸ் இருந்தா பயன்படுத்திக்குவோ